ஹலோ ஹலோ ஹலோ வணக்க வணக்க வணக்க தோழி வணக்க வணக்க வணக்க ஆஹ் நல்லா இருக் நல்லாருக்க நல்லாருக்கொ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழரே எல்லாரு நல்லா இருக்காங்க காலை உணவு மதிய உணவு சாப் டிங்களா
காலை உணவு முடிந்து இனிமேல்தா மதிய உணவு தருங் சொல்லுங்
வேற என்ன டாபிக்ல பேசலாம்
சொல்லுங்க தோழி நீங்க தலைப்பு எடுத்து கொடுங்க
நம்ம தெரிஞ்ச சிறு சிறு தொழில் இருக்ல
உம் சிறு தொழில்
ஆஹ் அதாவ்து பெண்கள் முன்னேற்றோ இது பத் திருக்கிங்ளா பூக்கட்டி விக்கிறாங்க இன்னக்கி அதாவ்து இன்னக்கி பெண்கள் முன்னேற்றம் ப்டின்னா
உம்
யாருமே வந்து சும்மாவே இல்லங்க எல்லாருமே பாத்தீங்கனா அதாவ்து படிச்சவ்ங்க ஐ டி லைனு பெரிய பெரிய வேலைக்கு போறாங்க படிக்காதவ்ங்கள பாத்தீங்கனா சிறு தொழில் குடிசை தொழில் மாரினே வச்கோங்க மாவு பிஸ்னஸ் பண்றாங்க மாவு தொழில் பூ வியாப் பாரம் பண்றாங்க
கண்டிப்பா டெய்லரிங் டெய்லரிங் துணி துணி தை தைக்கிறது அப்பறக் பொடவ வியாவார கெடைக்க கெடைக்கிற தொழி ல் சின்னத் தொழில் இத விட நெறைய நல்ல நல்ல தொழிலா பெண்களுக்குன் நெறைய தொழில் இருக்கு பெண்கள் வந்து இப்ப வந்து ஆண்களுக் கு ஆண்களுக்கு இணையாக போட்டி போட்டு வேலை செ
ஐயோ நா இதுல பாக் கிறே ஒரு அம்மா லாரி ஓட்டிட்டு போகுது
நெறைய ஒரம்மா கெடையாது நெறைய ஈரோடு கோய்ம் புத்தூர் இந்த பக்கம்லா பாத்தீங்கனாக்கா நெறைய பெண்கள் வந்து பெரியப் ஆமாம்மா ஆமா ரெண்டு பே அதாது ரெண்டு பேருமே மாத்தி இப்ப என்ன பண்றாங்கன் கேட் இது என்ன ஊர் ஒ ஒ ஒ ஒரு ஒரு ஒரு டிரைவரு ஒரு ஒரு ஓட்டுநரு என்னனு கேட்டினா வீட்டுக்காரவ் மன அவ்ங்க மனைவிக்கும் கத்துக் குடுக்
உம் கண்டிப்பா
ஏனா ஓட்டுநர் தொழில் பயிற்சி
இப்ப எ பிள்ளைங்க இதெல்லா வந்து யாரையு நம்ப வேண்டியதில்ல நம்
இப்ப நம்ப வேண்டியல்ல கண்டிப்பா எதா இருந்தாலு அவ்ங்கதா அவ்ங்களே சமச்சுக்கிறாங்க அவ்ங்களே லைங் டூர் லாங் இப்ப அவ்ங்களே போறாங்க அவ்ங்க லோடு வண் வண்டி ஓட்ற வேல மட்டுந்தா அவ்ங்களுக்கு நேரா போயிட்ட அந்த லோட் தெல்லா வந்ததுல்லா பாரம்பண சமையல்லா எறக்கி வச் சிருவாங்க மறுபடி ஏத்துறாங்க மறுபடி காஸ் வர்ற காசு எல்லாமே அவங்ளுக்கு தா இப்போ ஒரு ஒரு ஒ ஒரு எதோரு ம ஒரு மும்பைக்கு போயிட்டு வராங்கனாக்கா ஒரு லட்சருவா வருமானோ வந்தா டீசல் போக எவ்ளோ செலவு போக பாக்கி எல்லா காஸ்மே அவங்ளுக்கு தா வேற யாருகிட்ட ஓ வேற ஓட்டுனர் கோ வேற வந்து அந் உம் அஹ் உதவியாளர்கோ யாருக்குமே கெடையாது அந்த அவங்க கணவன் மனைவி சொன்னாரு வந்து அதே மாதிரி அவங்ளுக்கு வந்து வேற செலவு இருக்கு அவங்க சமைக்கிறாங்க சாப்புறாங்க அவங் அவங்ளுக்கு அவங்களுக்குள்ள தேவைய அவங்களே பாத்து இருக்குறாங்க அதனால என்ன ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வாகனோ ஓட்டு வாகனம் கெடையாது எல்லா தொழிலயுமே வந்து டாக்ஸி ஓட்டு இப்போ வந்து சின்ன சின்ன சிற்று இன்ப சுற்று எல்லா போயிட்டு வரா நல்ல மக்கள் அவங்ளுக்கே பாத்தீங்கன்னா வாகனங்கள் சின்ன சி வாகனங்கள் ஓட்டுதே வந்து பெண்கள் வந்துட்டாங்க அதே மாரி அ ஆட் இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ மூணு சக்கர வாகனோ வந்து நெறைய பெண்கள் வந்து இன்னொ நா இருக்குற நகரத்து நகரத்துல வந்து நெறைய பாத் என்ன ஒரு இருபது பர்சன்டு ஆஹ் பெண்கள் வந் வந்து அந்த ஆட்டோ வாங்கி ஓட்டி அவங்க அது வந்து அவங்க தொழில்ல பாத் அதே மாரி அந்த தையல் தொழில் தையல் தொழில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிறப்பார்ந்த தொழில்லா தொழில்லாய்போச்சு இப்பொ முன்னாடியெல்லா பத்து ரூவா பதினஞ் ரூவா மூன் ரூவா நாலு ரூவாய்க் ஜாக் தப்பாங்க இப்ப ஒரு ஜாக்கெட் வந்து கல்யாணத்து வந் து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப்பே இருவத்தியய்யாறுவா ங்றாங்க ஒரு ஒரு புரிதா இல்லையா அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வந் து பெண்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள் பெண்கள் அடிமை தனொ இருந்தது இன்னைக்கெல்லா பெண்கள் அடிமை கெடையாது பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையான தொழில் செய்றாங்க
ஆமா இப்ப எல்லாத்துலயுமே அவங்க வந்துட்டாங்க
அதனால வந்து பெண்கள் வந்து இன்னிக்கு வந்து ஆ ஒருத்த ஒரு ஒரு ஆண் சார்ந் ஒரு ஆண்கள சார்ந்த இருக்க வேண்டிய அவசிய
இல்ல ஆமாமா
ஒரு பூ ஒரு எந்தமே படிக்காதவங்களா ஒரு கடையில ஒரு டேபிள வெச்சிகிட்டு பூவ கட்டி வித்து வித்துனு சம்பாிச்சிடுறாங்க
ரோட்ல இன்னிக்கு எடுத்துக்கோங்க எத்தன டிஃபன் கட எத்தன மாவு கட எத்தன பூ கட
எல்லா பாஃஸ்ட் ட்ல இருந்து வ துரித உணவுல இருந்து எல்லா உணவுமே வந்து எல்லாமே வந்து வந்துட்டாங்க ஆ ன வந்து நீங்க வந்து பெண்கள் வந்து எப்படியு ஒரு ஆண்கள சார்ந்த இருக்க வேண்டிய அவசியமே கெடையாது
கண்டிப்பா இல்ல ம்
இன்னக்கி வந்து ஆண்இருந்தா தா வந்து பெண்கள் வாழ முடியுங்கிறது இன்னைக்கு இல்ல
ஆமா
பெண்களுக்கு சுயமா உங்களால முடியோ
ஆமா முடியும்ன்றத அவுங்க எடுத்துக்காட்டியிருக்காங்க
ம் சொல்றே தோழியே கேட்டுக்கிறுங்க ஒரு பெண் லா ம ஒரு ஆண் இல்லாமா வந் பெண்ணால ஒரு குடும்பத்த நடத்தி சீர் பண்ணி கொண்டு போகு மு ம் ஆனா ஒரு பெண் பெண் இல்லாம ஒரு குடும்பத்துல ஆண் ஆணாலே அத கொண்டு போக முடியாது கஷ்டோ
ஆமா ஆமா
நீங்க வந்து அது வந்து ஒரு பெண் வந்து எப்படியும் சமாளிச்சு அந்த பிள்ளைகள வளத்து அந்த பிள்ளைகள வளத்து எப்படியாவது வந்து முன்ன கொண்டு வந்துருவாங்க ஆனா வந்து ஆண் அந்த பெண் இல்லாம ம ஒரு ஆண்ணாள வந்து அது செய்ய சாத்தியமே கெடையாது
ஆ ம் ம்
என்னோட அனுபவத்துல நா சொல்ற
ஆமாம் தோளறே
ஆமாமா அதனால என்ன பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து நெறைய தொழில்கள் இருக்கு நெறைய வந்து புட துணிகள் வைக்கிறாங்க நெறைய வந்து பூக்கட வச்சிருக்காங்க பழக்கட வச்சிருக்காங்க நெறைய நெறைய அங்கங்க அங்கங்கங்க அயன் கட வெச்சிருக்காங்க நெறைய பெண்கள் வந்து ஆண சார்ந்து வெக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆஹ்
இப்ப இது இன்னைக்கு எல்லாமே தயார் பண்றாங்க
ஆமா இது பெண்கள் தான் ஆஹ் நெறைய குடுக்குறாங்க தோர என்னன்னு சொல்றது கேளுங்க அந்த மாதிரி நெறைய சுய சுயதொழில் செஞ்சு சம்பாதிக்கவங்க என்னன்னு கேட்டீன்னா அவங்க வீட்டுல உள்ள ஆண்கள் சரியில்லாம இருக்காங்க
ஆமா ஆமா
சரிங்களங்களா அவங்க வீட்ல உள்ள ஆண்கள் சரியில்லாம இருப்பாங்க அந்த ஆண் ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா சம்பாாரச்சனாக்கு அதுல வந்து முன்னூறு ரூபா வந்து பாார்த்தீங்கன்னாக்கா வந்து மதுவுக்கு
அடிமை ஆமா அதுல
செரிங்களா பாகிநூறு ரூபா பிச்சை போடுற மாரி கொண்டாந்து பெண்கள் கொடுப்பம் அதுல வந்து பா்த்தீங்க அது நூறு ருவா போகும்போது வேலைக்கு போறே நீ காலகட்டத்தில் நடக்குறது இதான் அது உங்களுக்கு நாங்க சொல்றது தெரியிதா தெரியலைய தெரில நான் பார்த்த வரைக்கும் நான் வந் என்னோட அனுபவத்துல வந்து இது வந்து நெறைய
உம் கண்டிப்பா அன்னைக்கு படிக்க வைக்கிறாங்க அஹ் வேலைக்கு அனு அப்பறாங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க எல்லாமே வந்து அவங்க முன்னேறிதான் போயிட்டு இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து வந்து பெண்களுக்கு வந்து சுயதொழில் சிறு தொழில் ஆஹ் வந்து இன்றைக்கு வந்து
இந்த இதுல பாருங்க ஒரு அம்மா வந்து ஒரு சின்னதா அந்த அம்மா வந்து நூத் பத்தொன்பது ரூபா கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் பாத்திரோ விளக்குச்சு அந்த ஹோட்டல் மொதல் முதலாளி சாயந்திர வரையில அந்த அம்மாவ வேல வாங்கிட் ட்டு
உம்
ம்பரூவா அந்த அம்மா மூணு வேல அங்க சாப்ட்டுருக்கு அங்க தூங்கிருக்காங்க அங்கேயே தூங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க மறுநாள் வந்து வீடு பாத்துட்டு அந்த காச குடுத்துதா அந்த அம்மா போணு அந்த வீட்டுக்கு அப்ப அந்த ஓனர் என்ன சொல்லிப்புட்டாரு நீ மூணு வேள சாப் ல்ல இங்க தங்குனில்ல அந்த நூத்தம்பருவா சரியா போச்சு ஒனக் காசில்லன் சொல்லிட்டாரு ஆனா அந்த அம் மா வந்து கைவிடல விடாமுயற்ச் சியா முன்னேறி அந்தக் கடயீட்டயே ப் எய்த்த மாரி பாத்தீங்கன்னா இன்னக்கி வந்து பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் டோர் வச்சிருக்கு இன்னக்கி வந்து ஐநூறு பெண்கள் இரு க்கறாங்க வேலைக் அதுக்கிட்ட
அந்த அம்மா கிட்ட வந்து என்னானு கேட்டீங்கனா ரெண்டு விஷ்யொ மூணு விஷ்யொ அந்த அம்மா ஒன்னு முதல் வந்து தன்னம்பிக்கை நம்மளால மு டியுங்குற ஒரு தன்னம்பிக்கை மூணாவது வந்து என்னான் கேட்டிங்னா அதிஷ்டொ
ஆமா ஆமா அது உண்மதா
ஒரு அதிஷ்டொ அப்டி வாழ்க்க வாழ்றம்னு ரெண்டாவ்து வந்து ரெண்டாவ்து வந்து உழைப்
ம்
அந்தம்மா கடுமையா உலச் சிட்ருந்ததுனால அந்த எடத்துக்கு வர்றதுக்கு கடுமையா உழச்சிருக்கு உழைக்காமல்லா வராது செரியா நறைய ஒழச்சிருக்கு
இன்னக்கி நறையா ஒரு ஃபங்க் ஷனுக்கெல்லா அந்த அம்மா ஒரு எடுத்துக்காட்டா கூப்புர்றாங்க
ஆ அந்த அம்மா வந்து இப்ப இன்னக்கி வந்து ஒரு செலிப்ரெட்டி மார்ருப் பா அப்ப நீ போய்ட்டு போனப்ப அத்னால வந்து நீங்க வந்து உழைப்பு நமக்கு வந்து மூணு இருக்கணு ஒண்ணு உழைப்பு இருக்கணு ரெண்டாவது வந்து நாணயொ இருக்கணு மூணாவ்து வந்து அதிஷ்டொ இருக்கணு
ஆமா எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஒருத்தங்க வந்து அவங்க வீட் டுக்காரு உட்டு போயிட்டாங்க அந்தம்மா தையல் வேலதா பாத்து ச்சு அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா ரெண் பிள்ளைங்கல வ அவுங்களுக்கு அதுக்கப்பறோ ஒரு புள்ளைய டாக்ட்ருக்கு படிக்க வச்சுச்சு ஒரு பிள்ளைய வந்து இ ன்ஜினியரிங் படிக்க
ம் பாத்தீங்களா அதான் ம் நல்லது நல்லது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ் டபட்டுக்ககுனோ அந்த அம்மாவுக்கு தா தெரியு
அதனால ஆ யாரும் பெண்கள் வந்து முன்ன மாரில்லா அடைஞ்சு கிடக்கல
இன்னைக்கெல்லா கெடையாது பெண்கள்லா இன்னைக்கு வந்து ஆ ஆண்களுக்கு ச்ச ஆண்கள் விட இப்ப பெ ஆண்களுக்கு இனை ஆண்கள விட ஒரு பர்சன்ட் ஜா ஸ்திதா உழைக்கிறாங்க அதெல்லா வந்து கெடையாது நீங்க வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள வந்து குறச்சு ம மதிப்பிடுவாங்க என்னாப் பொம்பல நீ என்னன்ன வீட்டுல கட வீட்ல கட இன்னைக்கெல்லா அப்பில்லா கெடையாது பெண்கள் இல்லாமே வந்து ஒரு இதே கெடையாது பெண்கள் தா இன்னைக்கு வந்து ஒரு நா நாட்டோட வளர்ச்சிக்கும்
ஐடியா குடுக்குறாங்க பாருங்க பின்னாடி இருந்து ஒரு ஐடியா குடுத்து இத செய்யங்க இத பண்ணா நல்லா இருக்கு அப்டின்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க அவங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா பெண்களோட ஆ ஊக்குவிப்புனாலதா ஆண்கள் வந்து மு முன்னேறோ இப்ப ஆள் ஒரு ஆம்பள வந்து வீட்ல கொண்டாந்து ஒரு நூறுவா குடுத்தான்னா அந்த நூறுவா நூத்தி பத்து ரூவா ஆக்கணு
ஆமா ஆமா
பெண்களோட வேல
கண்டிப்பா
ஆமா அதனால வந்து அந்த நூத்தி பத்து ரூபா வந்து பத்து ரூவா ஆக்க கூடாது
ம்
அந்த நூறுவாய வந்து பத்து ரூவா ஆக்ககுடாது அந் நூறுவாய நூத்திபத்து ரூபா ஆக்கணு நாளைக்கி
எவ்ளோ பேரு அது மாரிதானே முன்னேறி இருக்கிறாங்க அந்த பத்து ரூபாய சேத்து வச்சே பாருங்க அன்னைக்கு எவ்ளோ பேரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ரெண்டாயிர் ரூபா அவங்க மாமனார் குடுத்தாங்க ஒரு எடத்த வித்து அந்த ரெண்டாயிரத்த என்ன என்ன பண்ணுச்சி மேக்கொண்டு ரெண்டு ரெண்டு ஆயிரம் போட்டு ஒரு வீட்ல போய் குடி இருந்துச்சி அந்த வீட்ல ஒத்திக்கு உட்னோ ட்டாங்க அந்த ப பொண்ணு என்ன பண்ணுச்சு அந்த ரெண்டாயிரத்த வந்து வட்டிக்கு உட்டுச்சு நாலாயிரம் ஆக்குச்சு அந்த நாலாயிரத்த திருப்பி அந்த பொண்ணு வட்டிக்குட்டு பத்தாய்ரமா பிச்சு பத்தாய்ரத்துல மே கொண்டு அதோட பொருள ஒன்ன கொண்டு அடகு வெச்சு முப்பதாய்த்துக்கு அந்த வீட்டு கூடி போயிந்துச் கொஞ்ச நாள் கழிச்சு முப் முப்பதாயிரத்துக்கு போன பொண்ணு அம்பதாயிரத்துக் போணுச்சி ஏனா எனக்கு அது தெரிஞ்சே அம்பத் க்கு இருந்த பிள்ள ரெண்டு வருஷோ கழுச்சி திருப்பி ஒரு லட்ச ருவாய்க்கு அந்த வீட்ல குடி இருந்தது
ம்
ஒன்ற லட்சத்துக்கு இருந்தாங்க இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூவாய்கி அந்தம்மா வீட்ல குடியிருக்குது ஒத்திக்கி அப்ப எந்த அளவுக்கு அந்த ரெண்டாயிரம் பெரிகிருக்கு பாருங்க
அந்த அம்மாவுக்கு என்ன தெரிமா வா ஒண்ணு இது முதல் முதல் தன்னம்பிக்கை
ஆ
தன்னம்பிக்கப்படி வந்துரோம் அப்டி ரெண்டாவுது அந்த அம்மாவோட வந்து சிந்தனை என்னன்னு தெரியமா செரி சிந்தனை அந்த ஒரு நூறுபாய் நாளை வந்து நூத்திபத்ருவாக் ணு எர்நூறுவாக்கணு அப்டி ஒரு சிந்தனை மூணாது வந்து அந்த அம்மாவுக்கு நீ அந்த அம்மா செய்றதுக்கெல்லா இறைவன் துணை இருந்திருக் தேவ அதிஷ்டம் கை குத்தது அத்தா சரி தோழரே ரொம்ப நன்றி தோழி தங்களுடன் உரையாடியமைக்கு ரொம்ப நன்றி
கம் எ இர சாந்தரத்தில் பேசுவோம் தோழரே நன்றி வணக்கம்
உரையாடலாம்